கேக்குதா
இல்லங்க தோழி உங்களுடைய குரல் கொஞ்சோ கம்மியாகதா கேக்குதுங்கிட்டு
இப்ப கேக்குதா
இல்ல தோழி இப்போவும் குறைவாகதா கேக்கிறது
ஒரு நிம்ஷோ இருங்க இப்போ கேக்குதா
கொஞ்சோ பரவால்ல தோழி பட் கொஞ்சோ பக்கத்துல வெச்சு பேஸ்னா கொஞ்சோ நல்லாருக்குன் தோணுது
ஓகேவா ஓகே இப்ப கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி நல்லாவே கேக்குது
ஓகே நா டாபிக் சொல்ற இந்த அம் தீம் பார்க்ஸ் எல்லா இருக்குல்ல அதெல்லா விசிட் பண்ணிருக்கீங்களா
தீம் பார்க் சொல்றதுல வந்து நா வந்து கேர்ளா சைடுதா போயிருக்க அங்க இருக்குற ஒண்டர்லாஸ் ஒண்ணு ஒண்டர்லான் சொல்றாங்கள அந்த எடத்துல ரொம்ப நல்லா இருக்கு சோ அங்க இங் ஜாய் பண்ண போவோ அடிக்கடி
இந்த பெரிய ரைட்ஸ் எல்லா ஆ நா போயிருக் க இந்த குயின்ஸ்லேண்டிங் இன்னு வொண்டர்லா போகல அது பேங்ளூர்ல எல்லா போகல சென்னைல ஓப்பன் பண்ணிருக்காங்கல்ல அதுக்கு பிளான் பண்ணி ட்ருக்கோ பட் போகல அடிக் கட்டி போறது இந்த ஓ போய் இருக்கீங்களா நீங்க
ஆ போயிருக்கோ தோழி அதேதா கேரளாவு கொஞ்ச சென்னையு ஒரே மாரிதா பட் சென்னை கேர்ளா விட சென்னைல்ல கொஞ்சம்
ஆமா ஆ அதா இந்த பெரிய பெரிய ரைட்ஸ்ல்லா இருக்கு அப்டின் சொல்லிருந்தாங்க நாங்க வந்து அடிக்கடி இந்த வீ ஜீ பி குயின்ஸ்லேண்டு அந்த மாரிலா இருக் குள ஸ்கூல் டைம்ல எல்லா குயின்ஸ்லேண்டுதா அதிகமா கூட்டு போவாங்க சோ அந்த டைம்ல எல்லா குயின்ஸ்லேண்டு போயிருக்கோ அந்த ரைட்ஸு அதல்லா கொஞ்சௌ நல்லா இருக்கு
சேரி அந்த ரைட்ஸ்ல வந்து இப்ப வந்து நம்ம வந்து இந்த ர வயிறுக்குல்லாம் போர்வ வெச்சுக்குவாங்கள லைக் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தோட நம்லோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கசின்ஸ் இருந்தாங்க வெச்சுக்கோங்ளே அந்த என்ஜாய்மெண்டே அந்த அந்த என்ஜாய்மெண்ட் தண்ணி இது போயிடும்ல லைக் நம்ம வந்து போற நம்ம வந்து நம்ம இதே விட்றோ நம்ம வந்து நம்ம இது விட்டு லைக் அந்த அவங்க என்ஜாய் பண்ணறதுக்கு மூடுல போயிருவோ
ஆமா ஜாலியா இருக்கு ரொம்ப பெரியவங்க கூட போறத விட நம்ம ஏஜ் நம்ம கசின்ஸ் கூட போனா ரொம்ப சூப்பராதா இருக்கு
ஆமாம் தோழி இப்ப வந்து பெரியவங்க கூட நா போணா வெச்சு கோங்களே என்ன தெர்மா சொல்லுவாங்க நா வர்ல என்ன விட் ருங்க எனக்கு முடியல இது ஏதாத அங்க ஏறாத பசங்க இருக்காங்க போகாத ஐயோ நம்மள வந்து ஃப்ரீயாவே விட மாட் டாங்க இவ இருந்தாங்கனா வச்சுகோங்களே நம் நம்ம நம்ம கசின்ஸ் கூட சேர்ந்து ரைட் அவங்க நம்மள சப்போட் பண்ணிப்பாங்க
ஆமா ஆமா ஜாலியா இருக்கு அந்த பாண்டிங்க வே றமாரி இருக்கு ச் கொஞ்ச ஜாலியா என்ஜாய்மென்டா பயமா இருக்கிற ரைட்டு கூட நல்லாருக்கு பயமா போற ரைடு கூட லியாருக்கு
ஆமா தோழி அந்த ஊல விடுவோல அந்த ஊல விடம்போது லைக் நம்மள தா எல்லாரு பாப்பாங்க அந்த ரைட் சூப்பரா இருக்கு போல அப்டினு சொல்ட்டு வந்துப்பாங்க
ஆமா இது ஃப்ரெண்ஸ் கூட போனாலு இன்னு ஜாலியா இருக்கு நம்ம ஸகூல் ஃப்ரென்ஸ் காலேஜ் ஃப்ரென்ஸ் கூடல்லா போனா ஆமா ஆமா நம்ம நம்ளே நம்ம எவ்ளோ டீஸன்டா இருக்கனூனு நெனக் கிறமோ அவலோ இன்டீஸன்ட் பிஹேவியர் நெறையா பண்ணுவோ இது எத செய்யக்கூடாதுனு இருக்கமோ அத தா செய்வோ நெறைய
ஆமா தோழி நா வந்து டென்த் நா வந்து நா ஸ்கூல் படிக்கும் போது ஒன் டைம் போனே தோழி ஏ கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு பட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்ட் காணி கீல எனக்கு இ ஜூனியர் ஒரு ஒரு பொண்ணு இருந்துச்சு நானு அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்ஸ் இருப்போ பேசிட்டோ ஃபயரு பண்றோ அப்டினு தோழி ட்டு அவ்வளோ ரைடு க்கும் போனோ அதுல வந்து பசங் ங்க வேற இருந்தாங்களா நம்ம என்ன பண்ணுவோ லைக் எங்குளுக் இப்போ மலையாளந் தெரியாது நாங்க என்ன பண்ணோ ஒரு ஃபண்க்காக ன அந்அந்த பொண்ணுக்கொரு பண்ண ஒரு கிரஷ் இருக்குன் வாங்க நா சொன்ன உன் அந்த ரைட் போவ பயமா இருந்துச்சு நா உன்னோட கிரஷ்ச உன்னைய ஹக் பண்ற மாரி நெனச்சுக்கோன் சொல்லிட்ட அந் அந்த ப பொண் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பைய இருக்குறா லைக் அந்த பைய என்ன நெனச்சு சானா நா அவ கிட்ட பேசுறன் நெனச்சுட்டா முடுஞ்சுது முடுஞ்சுது எனக்கு பயோ என்னோட என்ணக்க நிக்க முடியாது பயோ வந்துடுச்சு சு அவ வந்து எங்க கிட்ட பதில் சொல்றா அவ ம அ சின்னே சொல்லிட்டா வெயிட் பண்ணு நா வாரே அப்டின் சொல்றா நெனச்சு பாருங்க என்னோட நெலமைய
கொஞ்ச கேர்புல்லா இருந்துருக்குலா ம்
போக முடியாது பயந்துட்ட டேய் அங்க அந்த ரைடு முடிஞ்சது போன் வந்துச்சு சு எங்கிட்ட வந் தாஸ் பொன்ன எப்டி ஆயிட்டு விக்க பேய் நாவ் ஓடிருன்னு சொல்லிட்டு ஓடிட்டோ
ஓகே ஆஆ
எங்களால முடியல தோழி அப்புறோ வந்து எங்குளுக்கு எங்களோட சீனியர் ஒருத்தங்க இருந்தாங்க என்னோட சீனியர் ஒரு அ இருந்தாலு அங்க அது ஒரு பாய்தா அந்த அவங்ககிட்ட போய் சொன்னே அண்ணா இப்டி அவகிட்ட ஃபன் பண்ணோ ஆனா அவங்க வந்து தப்பா எடுத்துட்டு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டோ அப்புறோ அந்த அண்ணா வந்து மலையாளத்துல என்ன சொன்னாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது எனக்
ஓ கேரளா இதுக்கு போகும் போதா அந்த பேங்களூர்ல வொண்டர்லான்னு சொன்னீங்களே ஓகே ஓ கே லாங்குவேஜ் தெரிஞ்சா கூட பரவால்ல பேச தெரியலனா கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுல்ல
எனக்கு வந்து மல நல்லாவே மலையாளோ புரிஞ்சிக் கலா பட் எனக்கு வந்து மலையாளத்த எனக்கு வந்து அவங்கள்ட்ட பேச வராது பேசுறது சூப்பரா புரியு வச்சுக்கோங்க தோழி பட் எங்களுக்கு பேச வராது அப்டி இருந்து லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டோ லாஸ்ட்ல அந்த அண்ணா பே சிதான் எங்கள காப்பாத்தி
நல்ல வேள அந்த அண்ணாவால தப்பிச்சீங்க.
ஆமா தோழி ரைட்ஸ் நல்லா இருக்கு அதோட ரைட்ஸ விட நம்ம இது பண்ற என்ஜாய்மெண்ட்டு சூ
ஆமா ம் ஆக்சுவலி அதெல்லா ஒரு ஜாலியான மூமெண்ட்டு பட் இப்ப அந்த மாரெல்லா எதுமே இல்ல
இப்ப வந்து எங்க பாத்தாலும் சண்ட தோழி குடும்பத்துல பாத்தா சண்ட போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பினு பாத்தா காலேஜ்லயே அந்த இதெல்லா போது என்ன பண்ணன்னு தெர்ல ஆட்களு அதுவு நம்ம வந்து வளந்துட்டோன்னால லைக் பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிரீயா விட மாட்டேங்கிறாங்க
ஆமா
கூடாது இப்டி போயிறக்கூடாது அப்டின்னு சொல்லி பயந்து பயந்து இங்கே எங்கயு விட மாட்டேங்கிறாங்க.
ஆமா கரெக்ட்தா என்ன பண்றது அவங்க சொல்றத கேட்டுதா ஆகணு நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோ ம்
ம் அப்புறம் தோழி இரவு சாப்பாடு என்னது இன்று
ஆ இதுக்கப்புறமேட்டுதா செய்யணு இப்பதான டைம் இன்னு ஆகலல்ல கொஞ் சோ நேரோ கழுச்சுதா அதுவு எங்க அம்மா செல் வெச்சுருவாங்க என்ன நார்மலா மோஸ்ட்டா டிஃபன்ஸ்தா இருக்குன் தோச அப் அப்புறம் சப்பாத்தி அந்த மாரிதா இருக்கு
எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வந்து இன்னைக்கு மாவரைக்குறாங்கன் வெச்சுக்கோங்க தோழி
ஆ
அரச்சுட்டா சேரி அத ஒன் வீக் வெச்சு தந்துருவாங்க
எல்லார் வீட்லயு இதே இதே கததா எல்லார் வீட்லயு நா நெனச்ச செரி எங்க வீட்லதா இப்புடி போல அப்டின் சொல்லி பரவால்ல எல்லார் வீட்லயு அப்டியேதா இருக்கு கத
அதுல எங்க அம்மா வந்து இன்னிக்கு எங்க அம்மா இன்னிக்கு தோச சுட்டுட்டாங்க வெச்சுக்கோங்ள எங்க வருக்கு எங்க அப்பா எங்க அம்மாவ ஒரு பார்வ பாப்பாங்க ங்க செரி எனக்கு சாப்பாடு வேணா எனக்கு ரெண்டே ரெண்டு ஆஃபாயில் மட்டு தந்துடு சேரியா சாப்பாடு பசிக்கல சிம்புள் முடுஞ்சுது நா சொல்லிடுவே எனக்கு நீ ரைட்டு பட் னிதா நம்ம அதே நல்லா சாப் ட அப்டின் சொல்லி ஓடிடுவ தம்பிதா பாவோ இருந்து சாப்புடுவா த
அதனால கண்டிப் அப்போ சாப்டுதா ஆகணு ம்
நானு நானு எங்க அப்பா எஸ்சாயிருவோ வேண்டாப்பா நீயே சாப்டுக்கோ
எங்க வீட்ல வந்துட்டு நா மட்டுந்தா ஓடுவ எங்க வாப்பா வேற வழி இல்ல சாப்புட்டுதா ஆகணு சோ சாப்புட்டுருவாரு எந் தம்பி வந்து திட்டி திட்டி வேண வே ணான் சொல்லி பசிலயே சாப்புட்டுருவா சேரி நா சாப்புற அப்டின்ட்டு
நா அப்டில்ல தோழி நா வந்து பாப்ப லைக் பிடிச்ச சப்பாடு வந்தா சாப்புடுவ இல்ல ஊட்டி விடுவாங்க
அ உ ஆக்ச்வலி இந்த தோஸ் ஸ இட்லி இதெல்லா சாப் ட்டு ரொம்ப ச் இதல்லா சாப்டணுமா அப்டீன்ற நெலமக்கி
ஹய்யோ லைட் எனக்கு வந்து சாம்பாரு இருந்துசு நல்லாருக்கு நா வந்து நானே தோச சுட்டு கு லைல் நா வந்து தோச சுட்டா லைக் ரொம்ப அந்த தோச வந்து பேப்பர் இருக்குல்லப்பா அந்த பேப்பர் மாரி சுடுவே தோழி பேப்பர் இருப்பேல லைக் அந்த பே பர் மாரி சுட்டு அது கூட அந்த சாம்பார் ச ச சாம்பார நல்லா சூடு பண்ணி தொட்டு சாப்ட்டா மட்டு சாப்டுவே அது நா சாப் தோச சுடணு அம்மா சுட்டா சாப்டவே மாட்டே இப்பிடிதா நடக்கு தோழி
அவுங்க ரொம்ப இந்த தடிசா போட்ருவாங்களோ லைட்டா
ஆ இல்ல நார்மல தா இருக் கூ ஆனா எனக்கு வந்து நா தோச சுடணு
அது என்னமோ கரெக்டு தா
கொஞ்சோன்டுசு மாவூத்தி ஆ கொஞ்சோன்டு மாவஊத்தி அத ரொம்ப பெ ருஸா ரவுண்ட் பண்ணி ட்டு அப்பறோ நெய்யி தீய ரொம்ப நட நெய் நெய் ஊத்தி அது நல்லா மொறு மொருனு வந்துறணு வந்துட்டு அதுக்கப்புறோ ஒரு பெரட் டெ
ஆமாங்க சூப்பரா இருக்கு உ
ஆ அப்டி எடுத்து வந்து அதுகப்றோ அப்டீ மடிச்சு சாப்ட்டா ஒரு டேஸ்ட்டு கெடைக்கு தோழி
ஆமா சூப்பரா இருக்கு ஒங்க வீட் இங்கன நைட் டிஷ்ஷஸ்லா பண்ணிட்டாங்களா
நைட் டிஷ்சுக்கா தோழி மதிய வெச்ச சாப்பாடு நைட் டிஷ் இன்னிக்கி நெய் தயிர் தோழி மதிய வெச்சது நைட்டு பண் மதியந்தா ஸ்பெஷலா பண்ணுவாங்க ஆ நெய்சோறு சிக்கன் கொழம்பு முடுஞ்சுது
ஓகே அவ்ளதா
எங்க அப்பா பாப்பாங்க அப்பா வந்து இதா பண்ணு பிளான் பண்ணுவாங்க
ஓகே
சொன்னாங்க நானு நா என்ன பண்ண தெரியுமா கொஞ்ச கா அமௌவுண்ட்டு ச்சு தோசயே வேண்டா நீ தோச மாவ தூக்கி தூற ஊத்து போன் சொல்லிட்டு நுடுல்ஸ் ஆடர் போட்டு சாப்டுக்குவ அப்டின் சொல்லி குடுத்துட்டு எங்க அப்பா இன்னொன் சொன்னாங்க நல்ல வேல நீ எனக்கு வந்து தோச இல்ல நூடுல்ஸ் அப்டின் சொல்லி சிரிக்
அவுருக்கு சந்தோஷோ அதா அதா ஓகே டைம் முடுஞ்சுருச்சு தேங்க்யூ நன்றி